ஹலோ க்க
ஆ நல்லா இருக்கேண்டி நீ எப்டி இருக்க
நாலா ரொம்ப நல்லா இருக்கே நீ என்ன பண்ற சமையல் முடிஞ்சுதா
ஆ முஞ்சுச்சு இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் டி உங்க வீட்ல
இன்னைக்கு இன்ன புதன் கெழமலடி நான்வெஜ்ஜு தா மீன் கொழம்பு தா ஏனா மீன் கொழம்பு வந்து ஒடம்புக்கு நல்லது சின்ன சின்ன பொடி மீன்லா சாப்ட்டா நல்லதுன்றாங்கல்ல அது இல்லாம டாக்டர் வேற சாப்ட சொல்லிருக்காங்க செரி அத மாரி செஞ்சு சாப்பில்லா அப்டின்ட்டு மீன் குழம்பு
எங்க வீட்ல மட்டன் பிரியாணி பண்ணேன்டி மட்டன் பிரியாணி ரைத்தா அவ்ளோதான்டி இன்னைக்கி சிம்பிளா தா முடிச் சே மட்டன் பிரியாணி பண்ணிட்டு வேற எதுவும் பண்ணிக்கல சைட் டிஷ்லா சர் சரி ஆ இப்படியே போகுது எங்கப்ப எங்கடி இந்த நான்வெஜ் இருந்தாலாவது டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிருது இந்த வெஜ்ஜ வெச்சின்னு வேற ஒன்னன்னா பொறியல் பண்ணணு அதை பண்ணணு இத பண்ணணு அண்ணிட்டு ரொம்ப இன்னு வேற ஸ்கூல் வேற ஓப்பன் ஆக போ போப்போது எனக்கு நான்வெஜ் இருந்துச்சுனா எதாவது ஒண்ணு பண்ணி குடு கட்டி குடுத்து அமுச்சு உட்ருவே இதே வெஜ்ஜா இருந்துச்சுன்னா மெயினா இந்த கிட்ஸுங்களுக்கு வெஜ்ன்றதே இறங்க மாட்டேது உ வீட்டு பக்கல்லா எப் எப்ட்ரி ‌ இருக்க எது மாதிரில்லா சாப்பிடுதுங்களா எப்பிடி என்ன
எங்க இங்கயு அதேதாண்டி யாருக்குதா இங்க நான்வெஜ் சாப்பிட்ற அளவுக்கு அந்த வெஜிடேரியன்ல அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போமாட்டேங்து இப்போ சின்னதா ஒரு ஒரு முட்ட ஆம்ப்லேட்டாவது வேணு அப்டின்ற மாரிதா கேக்குறாங்க என்னன்னா இப்ப ஸ்கூல் போறதுனால இந்த மாரி எக் ரைஸு இந்த மாரி செஞ்சு குடுத்துர்லா ஆனா நம்ம மீன் இந்த மாரி கறில்லா ஸ்கூல் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோனா அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களா இல்ல ஷேர் பண்றதுல சரியா போயிடு செரியா சாப்பிட முடியாது டைம் எடுத்து சாப்ட முடியாது இது லீவ்ல இருக்கிறவரலு அந்த நான்வெஜ்லா நல்லா செஞ்சு குடுத்துட்டு அப்புற வெஜ்ஜில இறங்க வேண்டிய தா முடிஞ்ச அளவுக்கு நைட்ல காய்கறி எல்லா கொஞ்ச கட் பண்ணி வெச்சு காலேல செஞ்சோம்னா கொஞ்ச ஈஸியா முடியிறதுக்கு வாய்ப்பு இருக் இல்லப்பா
ஆமாப்பா நானு அப்டிதான்ப்பா பண்றே முடிஞ்சளவுக்கு நாளைக்கு என்ன காய்கறி பண்லானுட்டு ஆனா எனக்கு வந்து பண்றதுக் பிரச்சனை இல்லப்பா ஆனா இவ்ளவுங்க எதுவுமே சாப்பிட மாட்டேன்றாளுங்க கேட்டா முட்ட அப்டி இல்லயா எறாவாது நீ தொக்கு பண்ணி கூடு அட்லீஸ்ட் சாம்பாருக்கு இல்லன்னா கருவாடு இல்லன்னா நெத்திலி இப்டி தா கேக்குறாளுங்க தவிர ஒரு நாள் கூட அம்மா நீ கேரட் பண்ணி குடு அம்மா பீன்ஸ் பண்ணி் குடு அந்த மாரி ஒரு இது கூட வராதுப்பா உங்களுக்கு கேக்குறது எல்லா இப்படிதா கேட்பாளுங்க நான்வெஜ் எதாவது இருக்கா மீனாவது வறுத்து குடு எதுவுமே ஆனா அவுங்களுக்குல்லா அதெல்லாம் பாத்தா சிம்பி பில்லா இருக்கிற மாரி இருக்கும்பா என்னது அந்த மீன்னு வறுத்து குடுக்குறது இது ஆனா நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பீஸ் எல்லா கட் பண்றது எவ்ளோ கஷ்டோம் தெரியுமாப்பா ஐயோ இவளுங்க சாப்டுவாளுங்கனுட்டு பண்ண வச்சுக்கோயே உன்ன யாரு இது பண்ண சொன்னா எனக்கு வெ வெஜ்ஜே நான் வெஜ்ஜே பண்ணிருக்கலாம்ல ஏன் வெஜ்ஜ பண்ண இதெல்லாம் பேச்சு வரு நூக்கல்னுட்டு ஒண்ணு பண்ண வச்சுக்கோங்களே அது எல்லா எவ்ளோ ஹெல்தி ஃபுட்டு அம்மா கொஞ்சத்த கொஞ்ச சாப்டுமானா அதெல்லா வேணாமா எனக்கு இந்த மாதிரி ஐட்டம் எல்லா நீ கட்டுற வேலயே வச்சுக்காத இந்த மாரி தாப்பா பேச்சு வருது அதனாலே நா ஃபுல்லா மோஸ்ட்டா நான்வெஜிக்கே இறங்கிற மாதிரியே ஆயிடுச்சு எனக்கே வெறுப்பா இருக்கு ஒரு ஒரு வாட்டி எதாவது ஆசைப்பட்டு சாப்பிலாம்னா கூட ம்ஹு எதுமே சாப்பிறதுக்கு முடியல
பேசாம இந்த கட்டரு சாப்பரு இந்த மாதிரி எதாவது வாங்கி யூஸ் பண்ணி பாருடி இல்லன்னா காலையில டைம்ல கொஞ்ச கஷ்டமா இருக்கு அ இந்த பிரக்கோலி இதெல்லா வந்து முட்ட ஆம்லேட் போடும் பொழுது நம்ப அந்த பிரக்கோலில்லா வந்து நல்லா சாப் பண்ணிட்டு அந்த வெங்காயம் பச்ச மிளகாய் இது கூட வதக்கிட்டு நம்ப முட்ட ஆம்லேட் எப்பவும் போடுவோம் பத்தியா அந்த மாரி முட்ட ஆம்பலேட் போட்டோம்னா சூப்பரா இருக்குது அந்த மாரி பசங்களுக்கு ஹெல்தியாவு இருக்கு நம்ம பிரக்கோலில்லா நார்மலா சாப்பட மாட்டாங்க இந்த மாரி ஒரு முற ட்ரை பண்ணி பாரு சூப்பரா இருக்கு
ஆமா டி நீ சொல்றது கரெக்ட்டு தா நா நானு அதே மார்து எக்க போட்டு அது மாதிரில்லா கூட பண்ணி குடுக்குற ஆனா எ வீட்டுக்கார் சாப்பட்றார் தவர எ பொ பொண்ணுங்க இருந்துட்டு சொல்றாளுங்க ஏ நீ இத வந்து இதோட மிக் ஸ் பண்ற உன்ன யாராவது மிக்ஸ் பண்ண சொன்னாங்களான்னீட்டு வேற என்ன வேற கேள்வி கேப்பா தெரியுமா அதனாலயே நா அதெல்லா உட்ட எதயு இதுல வேற சரி வெஜ்ஜிலயாவது இல்லப்பா எனக்கு என்னன்னா இப்போ வெஜ்ஜிலியு நம்பளுக்கு ஒரு சிலிப்பிட் குறிப்பிட்ட சாப்பாடுல்லா சாப்பட்ணுன்னு ஆச இருக்கு இப்ப மாங்கா முருங்கா போட்டு சாம்பார் அதெல்லா வச்சேன் வச்சுக்கோங்கள ஏ மாங்கா போய் போய் இதுல போடுற தனியா மாங்க ஊர்கா பண்ண வேண்டியதுதான்ன இந்த மாதிரில்லா கேப்பாளுங்க அதனாலயே நம்ளுக்கு என்னன்னா ச்சி எதுக்குடா இதெல்லா பண்றோ நம்பளுக்குன்னு எதுக்கு தனியா நம்ளுக்குன்னு பண்ணீக்குன்னு நம்பளுக்கு சாப்படுறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு வர வர இதுங்களுக்கு சாப்ப இவளுங்களுக்கு சமையல் பண்ணி குடுக்கறது இவுங்கள்து கரெக்ட்டா இருக்கற மாதிரிதா பாக்குற மாதிரி இருக்கு
அது கரெக்ட்டு தா இதுல ஒரு விஷய என்ன தெரியுமா இப்போ வெஜ்ஜு வெஜ்ஜுல வந்து ஒரு சிலக்கு கீரைகள்ல ஒரு சில சத்துக்கள் இருக்கு இப்போ காய்கறின்னு எடுத்துக்கனா அதுல ஒரு சில சத்துகள் இருக்கு முட்டனா அதுல நம்பளுக் புரோட்டீன் இருக்குன்றாங்க இந்த மாரி மீன்ல வந்து அதுல வந்து ஒமேகா த்ரீ இருக்குன்றாங்க அதெல்லா ன கறியில அ பி டுவல் இருக்குன்றாங்க இந்த மாதிரில்லா சத்துக்கள வந்து தனி தனியா இருக்கறதுனால நம்ப ஒரே மாதிரியான எடுத்துக்கணும்னா இப்ப நான்வெஜ் தா சாப்டுவாங்கன்னா அப்ப அந்த காய்கறில இருக்கற தேவையான சத்துக்கள்ல்லா நம்ப ஒடம் ஒடம்பு வந்து மிஸ் பண்ணுது இதுதா நம்ம பண்றது தப்பு ஒரு சில மாநிலங்கள்லயோ இல்ல வெளிநாட்டுலயோ நம்ம பாத்தோம்னா அவுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்போ காய்கறி சேர்த்துக்கற மாரி இப்ப நான்வெஜ் நானுமே யோசிப்ப இவுங்க என்னா முழுசா இந்த நான்வெஜ்ஜ வந்து இப் இப்படி சாப்படுறாங்க ஆனா நம்பளுக்கு கொஞ்சோ சாப்ட்டா கூட ஒரு சில சைட் எஃபெக்ட்ல்லா வர மாரி இருக்கு அஜீர்ணமாவது அதெல்லா யோசிப்ப அதோட விஷ்யோ என்னன் பாத்தோம்னா நம்பளுக்கு இதுல காய்கறிகள்ல்லா அந்த பச்ச முள்ளங்கி இல்லன்னா வந்து வேற எதாவது அ ஒரு சில காய்கறி உ ம் காய்கறிகள வந்து சேத்துக்குறாங்க பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லா வந்து பச்சையாவே அது கூட மிக்ஸ் பண்ணி சாப்பறதுனால அவுங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லா வரமாட்டேன்ந்தோ அப்டின் தோணுது
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா நறைய நம்ப நம்ப பசங்க இப்படி இருக்காங்க பட் வெளிலல்லா பாத்தீங்கன்னா இவுங்கால்லா வெறு ஃபரின் கன்ட்ரீஸ் அந்த மாரி இதுவா சாப்பட்ணு இப்படி இருக்னு ஆனா அவுங்களா பாத்தா ஃபுல்லா பச்சதா எதுமே ஆயில்ல வந்து வேவ் வைக்கிறது
அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லா இல்லவே இல்ல ஆனா இதுங்க பண்றது பாத்தா ஃபுல்லா டீப் ஃப்ரை இப்ப இந்த வெண்டக்காவே எங்க அம்மா எல்லா பச்சையா சாப்டுவாங்க நா ஒரு நாள் இதே மாதிரிதா வெண்டக்காவ கழுவி ஏ பொண்ணு கிட்ட குடுத்த என்ன நெனச்சின்னு இருக்க எனக்கு எதுக்கு இந்த மாதிரியெல்லா குடுக்குறேனு என்ன கத்துறா அது மாதிரி ஆயிடுச்சு பசங்களோட நெலம அதனால வந்து நம்ம எதெது வேணுமோ
ஏ நான்வெஜ்ல வெஜ்ஜு இவங்களுக்கு எப்படி பண்ணுமோ அது மாதிரி பண்ணி பண்ணி பண்ணின்னு இருக்கோம்பா எதுவுமே நம்மளுக்கு புடிச்சு நம்மளுக்கு இதுன்னு இப்ப பண்றது இல்ல
அதுக்கு காரணோ வந்து நம்ம நம்மளா கூட இருக்கலாம்ல இப்ப நம்மக்கே வந்து பாத்தீனா ரெண்டு நாள் தொடர்ந்து வெஜ்ஜு சாப்டா மூணாவது நாள் வந்து அந்த நான்வெஜ் சாப்ட மாட்டோமா ஒரு சில நேரங்கள்ல அந்த விரத தினங்கள் இதெல்லா வரும் பொழுது நம்ம என்னா பண்ணுவோ அந்த வெஜ்ஜு வந்து அதிகமா முக்கியத்துவோ குடுப்போ அந்த நான் வெஜ் டைம் வரும் போது கொஞ்சோ அன்லிமிட்டடாவே எடுத்துக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்கு இல்ல அது டேஸ்ட் கொஞ்சோ நல்லா இருந்துச்சுனாவோ அந்த மாரி எல்லா கொஞ்சோ எடுத்துக்குறோ அப்போ நம்ம மேலேயு தப்பு இருக்கு ஒருவேல சின்னதுல இருந்தே நம்ம குடுத்து செரியா குடுத்து வளக்கலையோ அந்த மாரி த வந்து ஏனா பெரியவங்க இருந்துருப்பாங்க இப்ப நம்போ மாமனாரு மாமியாரு இவுங்க இருப்பாங்க அவங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ் செஞ்சாதா அந்த சமையல் வந்து அன்னைக்கு நல்லா இருக்கு அன்னைக்கு அவுங்களுக்கு வாய்க்கு நல்லா இருக்குன்றதுனால நம்ம செஞ்சு குடுத்துருவோ அதே வந்து அந்த கொழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்தி இப்ப என்ன பண்றாங்க அந்த ஃபுல்லா அவாய்ட் பண்றாங்க அந்த வெஜ்ஜுன்றதயே அவாய்ட் பண்றாங்க முடிஞ்ச அளவுக்கு கீர காய்கறிகள் இதெல்லா நம்ப சேத்துட்டோம்னா அந்த சத்துக்கள் செரியா செய்யனுன்றதா என்னோட மனக்கவலயா இருக்குதுப்பா
நீங்க சொல்றத பாத்தா கரெக்டு தான்ப்ப இப்ப கீரையிலயே பாத்தீங்கன்னா ஃப்ரை பண்ணி வச்சா சாப்டுறேன்றாளுங்க தவர அந்த பருப்பு போட்டு நம்ப கடஞ்சி வைச்சாலா அதெல்லா வேண்டா மம்மி அதுக்கெல்லா வேண்டா நீ அப்டியே பண்ணிடுங்கம்மா நேட்டுனன்றாலுங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கு அது எப்டியாவது சாப்புட்டோன்ற தாட்ல வந்து அவுங்க எதாவது சாப்டா போதுன்றதால எப்டியாவது ஒன்னு இது அதுங்கள சேத்துர்ணுனே தா நா சேக்குறே தவர என்னது நம்மல்லா சாப்டோம் பாத்தீங்களாப்பா இப்ப எல்லா அந்த காலத்துல பாத்தா கஞ்சி என்னது இந்த சிறுபருப்பு கஞ்சி இந்த பச் ச்சரிசி கஞ்சி இதெல்லா இப்ப கொடுத்தா கூட இதுங்கலா என்னது இது இப்பில்லா கொடுக்குற இதெல்லா நாங்க சாப்ட மாட்டோன்னு தெரியாதானு நிடுனன்றாளுங்க ஆனா அதுல இருக்கிற ஸ்டேஸ்ட்டு ஸ்டென்த்து ஆனா இவளுங்களுக்கு எதுவுமே தெரியமாட்டேன்து எப்ப பாரு ஏதாவது ஒண்ணு எங்காயாது வெளியில போனோன்னா ஃபஸ் ஸ்டு ஆட்ரு என்னானு கேட்டா பிரியாணி பிரியாணி ஆட்ரு பண்ணு இல்லன்னா தந்தூரி இல்லன்னா ஆ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இப்டிதா போகுது தவர அந்த ஃபுல்லா வந்து அந்த நெருப்புலயே அந்த ஃப்ரை பண்றது அந்த மாதிரி தா கேக்குறாளுங்க தவர மத் த்த பிரகாரோ இப்ப வெஜிடேரியன் ஹோட்டல்லன்றதே வேணான்றாளுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு
இப்போ கொஞ்சமாவது அந்த மீனாவது சேத்துக்கிறாங்களா இல்ல வெறுமே இந்த கறி இந்த மாதிரிதா பிரியாணி இந்த மாரிதானா மீன் ஐட்டங்களாவது சேத்துக்கிறாங்களா அதுல இருக்குறதாது சத்துக்களாவது கொஞ்சோ சேரட்டுமே
ஆமாப்பா நீங்க சொல்ற மாதிரி மீன் சேக்கிரப்பா நானு ஆனா என்னா கொழம்புல இருக்க மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்ட்டாலுங்க நீ டீப் ப்ரை பண்ணி கொடுக்கறியா நா சாப்புட்ற இல்லயா அது கூட நா சாப்ட மாட்ட எனக்கு அதுக் கூட வேண்டா எனக்கு வேண்டியதெல்லா இதுதா இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தந் தூரி அந்த மாதிரி ஐட்டம் தா போ தவிர மீன்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா ப்ரை பண்ணிக் குடு அப் டே எப்டி சொல்றது ஆ எண்ணெய்ல அப்டே ஃபுல்லா அது உள்ள டீப்பா போய்ட்டு அது கிறிஸ்பினஸ்ஸா இருந்துச்சுன்னா அவுங்கெங்களுக்கு இறங்குது தவர கொஞ்சோ கூட இந்த மீன்ல கொழம்புல இருக்க மீன்ல இதெல்லா நல்லது இந்த மத்தி மீன்லா நா சொல்லுவே யே அவ்ளோ ஆயில் கண்டென்ட் இருக்கு அதெல்லா சாப்புடு நன்னா எனக்கு இதெல்லா வேண்டா மம்மி நீ இதெல்லா புதுசு புதுசா எனக்கு வெ பண்ணி குடுக்காத இந்த மாதிரிதா போதுப்பா என்னா பண்றது நம்ம எவ்ளோதா சொன்னாலு இல்லன்னா எனக்கு வேண்டானா வேண்டா அவ்ளோ ஒட்டாரமா நம்ம அடிச்சு எதுவுமே ஒரு கண்டிச்சு கூட அவுங்கள வாய் உள்ள நொல் இது பண்ண முடியில கேட்டா எனக்கு வேணானா வேணா இல்ல வாம் வாமிட் எடுத்துருவ என்ன பண்ணுவ பன்ற மாதிரி ஆயிடுச்சு இந்த காலத்து பசங்க கிட்ட
இப்ப தெரியாது நாளைக்கு அவுங்க அம்மா வாயிட்டு ஏனா அப்பா ஆனதுக்கு அப்றோமா அப்ப யோசிப்பாங்க நம்ம பிள்ளைங்க நம்ம அம்மால்லா இப்டில்லா குடுத்தாங்க இப்ப நம்ளுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லியே நம்ம பிள்ளைளுக்கு இந்த மாரி ஊட்டி ஊட்டி வளக்குணு அப்போ அதோட கஷ்டோ தெரியுன்னு நினைக்கிறே உங்க கூட பேசுனதுல டைம் போனதே தெரியாது தெரியில போயிட்டு சாப்டுட்டு மறுபடியு கண்டினியூ
போங்கப்பா போய் மீன் கொழம்பு எல்லாமே நல்லா வெட் நல்லா மன திருப்தியா சாப்ட்டு வேற என்னப்பா சைடிஷ் சொன்னீங்க மீன் கொழம்பு
மீன் கொழம்பு யரா தொக்குப்பா
ஆ சூப்பர்ப்பா போய் நல்லா சாப்ட்டுட்டு ஒரு தூக்கோ போ போட்டுட்டு வாங்கப்பா செரிப்பா ரொம்ப நன்றிப்பா வர
பாய்